வணக்கம்
எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நலமா இருக் கேந் தோழி சாப் ட்டாச்சா
இல்ல தோழி இனிமேல்தா சாப்புடணும் தோழி
ஏந் தோழி டைம் தா ஓ இப்பதா ட சமச்சு முடுச் சீங்களா
ஆமா முடுச்சுட்டு கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுக்கலான் வந்து படுத்தந் தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி என்ன சமச்சீங்க
அ ரொட்டி ரொட்டி அப் அப்புறமா அந்த அ கறி கொழம்பு கிரேவி மாதிரி வெச்சு ஆ ஒரு சைட்ல கொஞ்சஸ் சாப்பாடு மூள இருக்குல்லையா அந்த மூள பிரை பண்ணி ரசோ வெச்சு ஆ இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு கறி இருக்கு இல்லையா தலக்கறி அது அது ஒரு கொழும்பு வெச்சு எல்லா முடுச்சாச்சு தோழி உம்
என்ன தோழி லிஸ்ட்டு இது பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்குமே
தோழி அதனால தா கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்குறதுக்கு வந்துருக்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி இந்த சமயல்ல எதாவது ஒன்ன பத்தி கொஞ்ச விரிவா சொல்லுங்க
ஆ இதுல இது தோழி இப்ப ரொட்டி செஞ்சுட்டு இப்ப தங்கச்சி ரொட்டி இது பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க ஆ ரொட்டி இன்னு செஞ்சு த் எங்க அம்மா ஒன்னு ரொட்டி ஃபை பண்ணிட்டேதா இருக்காங்க சாப்பாடு கொழும்பு எல்லா வச்சா சே போ கொழம்பு பாத்தீங்கன்னா அந்த த க்காளி வெங்காயோ எல்லா அரச்சி நம்ம குருமா வைப்போ இல்லியா அந்த மாதிரி வெ ச்சிருக்கோ தோழி தக்காளி ஃபஸ்ட் எண்ணெ போட்டுட்டு ஆ இது அந்த லவங்கம் அப்புறமா டைய் ஆ இந்த மாரி ஏலக்கா இதெல்லா கொஞ்சோ எண்ணென்ன போட்டு வெங்காயோ நல்லா சிலைஸ் மாதிரி வெட்டி வச்சிக்கிட்டு அதுவு எண்ணெய்ல போட்டு நல்லா வ திக்கிட்ட
ம்
ப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி தக்காளி ளியு ஆ உங்களுக்கு எவ்ளோ தேவையோ அந்த அளவுக்கு தக்காளியு எடுத்து அதுவும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா மசாலாங்க இப்ப நம்மளுக்கு என்னென்ன மசாலா வேணும்னா சிக்கன் கிரேவி மசாலா எந்த ஆட் பண்ணிக்கலா மஞ்சத்தூள் மிளாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக் கிமா தோழி இது ஒரு சைடு வதக்கிட்டே இருக்கு போது ஒரு சைடுல ஜார்ல எடுத்து ஒரு மூனு நா இதுக்கா மூனு தக்காளி எடுத்துட்டு அர பத்த தேங்கா எடுத்து அதுல கொஞ்சோ நா இது கிராம்பு எல்லா சேத்துக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அத அரச்சிக்கணு தோழி இதுல கொஞ்சோ நம்ம முந்திரி எல்லா போட்டா ஒன்னுமே டேஸ்ட்டா இருக்கு தோழி
மு முந்திரி இந்த பாதாம் அந்த மாதிரி
ஆமா ஆமா
ம்
பேஸ்டா நல்லா அரச்சு வெச்சுக்கணு தோழி இந்த சைட் இதுல நம்ம தக்காளி வெங்காயோ எல்லா நல்லா வதக்கிட்டு தோழி அ மசாலா போட்டு அதுல என்ன பண்ணனும் அ அரு ச்சு வெச்சுருக்கற மசாலாவு அதுலயே சேத்துக்கணும் தோழி சேத்துட்டு அதுவும் நல்லா கழக்கி விட்டு அப்புறமா மசாலாவ இந்த நம்ம உப்பு காரோ எல்லா செக் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணு நம்ம அ இது ஆட்டுக்கறி போடுறோ அப்டின்னா நம்ம விஸ் விசில் விடணு குக்கர்ல இப்போ நம்ம கோழி கறி சேக்கறோ அதுனால நம்ம அப்டியே விட்டு அந்த மசாலாலயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா வதக்கிக்கணு ஏ கறி கொஞ்சோ லாஸ்ட்டா போடுறோ அப்டின்னா ரொம்போ சமைக்க சமைக்க கறி ரொம்போ ஹாடு ஆயிரு தோழி அதனால கறி கொஞ்சோ நம்ம தக்காளி எல்லா சேக்கறோம் இல்லையா அந்த மாரி டைம்லியே நம்ம சேத்துக்கிட்டோ அப்டின்னா அது அதுவே கரெக்டா இருக்கு நம்ம முன் முன்னாட்
கை வந்துட்டு அதுக்குன்னு டைம் பாத்து வேக வெக்கணு இல்லென் ரா அது வந்துட்டு ஒரு ரப்பர் மாறி போயிடு சொல்லிட்டு
ஆமா ஆமா ஆமா அது அளவுக்கு மீறி சமைக் க்கும் போது அது ரொம்போ ஹாடு ஆயிரு அது சாப்புட்டா ஒரு மாதிரியா இருக்கு நம்மளுக்கு லப்பர் சாப்புடுற மாதிரியேதா இருக்கு கரெக்டா சொன்னீங்க நீங்க இதுவே நம்ம ஒரு பதத்துல சமைக்கும் போதுதா அது ஒரு நல்ல சாஃப் ட்டா இருக்கு இந்த கொழம்பு போட்டு அந்த சிக் சிக்கன் வெச்சு சாப்புடும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் தோழி இது நம்ம கடாயில செஞ்சுக்கலா சிக்கன் அப்டின்னா நம்ம குக்கர்ல செய்யறோன்னா சும்மா ஒரு விசில் இது எல்லா கொழும்பு எல்லா மொதல்லியே சமைச்சுருவோ இல்லியா மசாலா எல்லா நல்லா எண்ணெயில வதக்கிட்டு எண்ண பிருஞ்சு வர மாதிரி வதக்கிறோ இல்லியா அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சோ ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அ விசில் விட்டுட்டோ அப்டின்னா சும்மா ஒரு விசில்லு அந்த சாஃப்டாவே இருக்கும் கறி இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வேக கொழும்புக்கு கொஞ்சோ அந்த திக்னஸ் நம்ம வெச்சுக்கிட்டு ரொம்போ தண்ணியா இருந்துச்சுன்னா அது அவ்வளோவா டேஸ்ட்டா இருக்காது ஓரளவுக்கு நம்ம திக்னஸ் இருக்கும் போதுதா அது ரொட்டிக்கு சாப்புடும் போது ரொம்ப சூப்பரா இருக்குந் தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
அதுதா இப்போது வெச்சாங்க அ அது அப்புறமா பாத்தீங்கன்னா மூள கொழம்பு அப்புறமா ஒரு சைடுல நா என்னப் பண்ண இந்த சைடு ஒரு அடுப்புல ரசோ வெச்சு இந்த மூள என்ன பண்ண கொஞ்சோ லைட்டா அந்த அ வெங்காயம் சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அ கருவேப்பில கொத்தமல்லி அப்புறமா அந்த மிளகு கொஞ்சோ ஜீரகோ கொஞ்சோ ஒரு கிராம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சோ பேஸ்ட் மாதிரி அரச்சுட்டு அது எண்ணெய்லயே நல் நல்லா ஃரை பண்ணிக்கிட்ட ஃரை பண்ணி அத எண்ண பிரிஞ்சு வரம்போது லைட்டா அதுல தண்ணி ஊத்திக்கணு நம்மளுக்கு தேவ அளவுக்கு உப்பு காரோ எல்லா இருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா அத கொதுச்சு வருது இல்லியா கொ கொழம்பு அந்த டைம்ல லாஸ்ட்ல மூள சேத்துக்கனு
மூளங்குறது நம்ம சின்ன சின்னமா வெட் டி அந்த மாரி வெச்சுக்கணுமா இல்ல
ஆமா தோழி ஏன்னா ரொம்ப அப்டியே மெழு முழுசா மூள இல்ல ரெண்டு பாதி பண்ணி போட்டீங்கன்னா அது அப்டியே பச்சையா இருக் இருக்குற மாதிரி இருக்கு அவ்வளவா சரியா இருக்காது இதுவே நம்ம ஃபீஸ் கட்ன போர்றது இப்ப நாலு பேர் நம்ம சாப்புடுறோ அப்டின்னா ஆலுக்கு ஒரு ரெண் ரெண்டு ஃபீஸ் வர மாதிரி சும்மா இப்ப ஒரு மூளைல ரெண்டு பாதி பண்ணா இதுல ஒரு நாலு ஃபீஸ் இல்ல ஒரு நாலு ஃபீஸ் பண்ணிடலாம் தோழி
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஓகே தோழி ஆனா மூளையல்லா இது வரை நாங்க சமச்சதில்ல அதுனாலதா உங்ககிட்ட
அப்டியா அது மூள் மூள எப்டி இருக்கு தெரியுமா தோழி நல்லா ருசியா இருக்கு இந்த நம்ம ஆட்டு கறில இந்த இது இருக்கு இல்லியா எலும்புல நம்ம உறிஞ்சி சாப்புடுவோல்ல உள்ள இருக்குமே அந் ந்த
எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லு
ஆமா ஆமா அது ஒரு மாதிரி எப்டி இருக்கு டேஸ்ட் ட்டு
அது ஒரு மாதிரி இருக்கு ஆமா
அந்த மாரி ஒரு டேஸ்ட்டு இருக்கு ஒரு சைடுல பாத்தீங்கன்னா நம்ம முட்ட இருக்கு இல்லியா முட்ட சாப் ட்டா எப்டி இருக்கு நம்மளுக்கு ஆஃப் பாயில் அந்த மாரி ஒரு டேஸ்ட்டு இருக்கு தோழி அது நல்லாவே இருக்கு அது ஒரு மலாய் சாப்புடுற மாதிரி இருக்குந் தோழி அது நம்ம கொஞ்சோ கார வெச்சு கொஞ்சோ அது இது எப்டின்னா அது கொஞ்சோ லூ தண்ணியா எல்லா வெக்கக்கூடாது கொழும்பு இது சும்மா கொஞ்சூண்டு மசாலாதா ஆம்மா கொஞ்சூண்டு மசாலாதாம் போடணு ட்ரை ஃப்ரை மாதிரி தா பண்ணனு இந்த மசாலா நம்ம நல்லா ஃரை பண்ணிட்டு லைட்டா தண்ணி ஊத்தி இந்த மூள மேல லாஸ்ட்ல நல்லா கொதுச்சு வரும்போது லாஸ்ட்லதாம் போடணு போட் ட்டு ஒரு அஞ்சு நிம்ஷமே அது மூடி வெச்சு கொதிச்சோனா ஆ அத ஆட்டோமேட்டிக்கா அது நல்லா அந்த மூளைய பாத்தீங்கன்னா நல்லா வெந்துரு வெந்துட்டு நம்ம சாப்புட்டுக்கலா அதுவே நம்ம ரொம்ப தண்ணி எல்லா சேக்கவே கூடாது திக்கா இருக்கும் போது சூப்பரா அப்டியே எண்ண பிரிஞ்சு வரு அது கொழும்பு சூப்பரா இருக்கு இது நிம்ம கொஞ்சோ வெச்சுட்டு கொஞ்சோ ரசோ வெச்சு சாப்பாடுல சாப்புடும் போது சூப்பரா இருக் குந் தோழி
ஓ நீங்க சொல்லும் போதே எனக்கு சாப்புடணும் போல தோணுது அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா சொல்றீங்க
அஹ ரொம்ப நன்றி தோழி ஏன்னா நம்ம சமையல அப்டின்றது ஒரு கலைதா அதுவு அதுவு கொஞ்ச நம்ம நேரோ ரசிச்சி சமைக்கும்போது அது இன்னவு நல்லாவே வரு அதுக்கப்புறமா அது நம்ம சாப்புடும்போது கூட அது கொஞ்ச நல்லா ரசி ச்சு சாப்பட்ணு எதோ சாப்பாடு சாப்பட்ணு அப்டின்னு கடமைக்கி சாப்டாம அது கொஞ்ச நல்லா ரசிச்சி ருசிச்சி சாப்புடும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி இது வந்துட்டு என்னோட மேம் வந்துட்டு இப்பிடிதா நீங்க எப்பவுமே சமைக்கும் போது வந்துட்டு கொஞ்ச ரசிச்சு சமைக்கணு ஏ ன்னா அவங்க வந்துட்டு ஆ ரொம்ப ரசிச்சு சமைக்கிற ஆளு சாப்பாடுனா அந்த அளவுக்கு டேஸ்ட் டா பண்ணுவாங்க நா கேட்டப்ப அந்த மாரி சொல் லுவாங்க நம்ம கடமைக் கின்னு சும்மா சமையல்னு சொல்லி சமைச்சோம்னா நம்ம என்னதா சமைச்சாலு நல்லா டேஸ்ட்டே வராது நீ ரசிச்சு ஒரு நாளைக்கி சமைச்சு பாரு நீ சமைக்கிறது வந்துட்டு உனக்கே புடிக்கணு அந்த அளவுக்கு நீ சமைச்சு பாத்தீன்னா சமையல் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வரு அப்டின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த இது சொன்னவுனே எனக்கு டக்குன்னு அவுங்க ஞாவகந்தா வருது
ஆமா தோழி ஏன்னா நம்ம அது சமைக்கும் போதே அப்பிடியே நம்ம வாயிலயே எச் ச ஊறறா மாரி இருக்கணு ப்பா எப்போ இது சமையல முடிப்போ எப்போ இத நம்ம சாப்புடுவோ அப்டின்ட்டு அந்த மாரி ஒன்ன ரசிச்சு சமைக்கும் போதுதா அந்த சமையல்லயு நல்ல ஒரு ரு சி வரு அது சாப்புடும்போது நம்மளுக்கு அந்த ரு சி நல்லாவே தெரியு
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க
ஆமா தோழி நீங்க என்ன சமச்சீங்க என்ன சாப்ட்டீங்க
இங்க இன்னக்கி இங்க என்ன சமைச்சோ அப்டின்னா சாதோ வச்சிட்டு அதுக்கடுத்து சிக்கன் வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டு ஆ அதுக்கடுத்து சிக் கன் வறுவள் கொஞ்சோ பண்ணம் சொல் தோழி
சேரிங்க தோழி இப்போ சிக்கன்னா நீங்க இப்போ தூரமா போய் வாங்கிட்டு வந்துருக்கணு இல்லியா
ம் ஆமா பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்துல இல்ல ஒர் டே ஒரு கொஞ்ச தூரோ ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளயே இருக்கு கடங்க நறையா இருக்கு
ஓ ஒரு கிலோமீட்டர் போணுமா
ஒரு கிலோமீட்டர்ன் சார்க்க சொல்றது பக்கத்துலயே இருக்கு தோழி ரொம்ப தூரோன் இல்ல
அ ஆ நடந்து போயே வாங்கிட்டு வந்துருவீங்க
ம் நடந்து போய் வாங்கிட்டு வர்லா இல்ல பைக்ல போனா பைக் வாங்கிட்டு வர்லா எப்டி வேணுமோ போய் வாங்கிட்டு வர்லா
சேரிங்க தோழி இப்போ நீங்க எப்டி சாப்புடுவீங்க எது விரும்பி சாப்புடுவீங்க அதிகமா அசைவா நா எப்டி அசைவ சாப்புடுவீங்களா விரும்பி
இல்ல தோழி சைவம்தா நா விரும்பி சாப்புடுவ அசைவோ அந்த அளவுக்கு சாப்புடுவேனான் கேட்டா அந்தளவுக்கு இல்ல தோழி
ஆ உங்களுக்கு அந்த அளவுக்கு புடிக்காதா இல்ல எப்டி தோழி
நா கொஞ்ச நாள் சாப்புடாம இருந்தே தோழி இப்பதா மறுபடியு சாப்புட ஆரம்பிச்சிருக்கே
ஓ அப்புடியா ஏ
எனக்கு கொஞ்சோ நாளா ஒரு இன்ட்ரெஸ்டே ஒரு நாள் கொஞ்சோ ஒரு கொஞ்ச வருஷோ இன்ட்ரஸ்டே இல்லாம உட்டுட்டே என்னத்த அசைவத்த சாப்புட்டுக்கிட்டு வேண்டா அப்டிங்கிற மாரி விட்டுட்டே ஆ அதுக்கப் அப்புறோ இப்பதா ஒரு ஒன்னியராச்சு சாப்டுவோமே அப்டிங்கிற மாரி மைண்ட மாத்திட்டு அப்புறோ சாப்புட ஆரம்பிச்சுட்டே தோழி
ஆ ஆமா தோழி
அதனாலதா சேரின் நீங்க கே வந்தவொனே நா சொன்னே எனக்கு அசைவத்துல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ஆனா நீங்க சொல்லீல தெரியுது அசைவ பிரியை அப்டின்ட்டு
தோழி அசைவ ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி சாப்புட சாப்பட நல்லா ருசி நல்லா வரும் தோழி நீங்க சாப்புட சாப்புட உங்களுக்கு ரொம்பவே புடுச்சு போயிரும்
ஆமா தோழி நமக்கு நேரோ கடந்துருச்சு நம்ம அடுத்த இணைப்புல தொடந்து பேசுவோம் நன்றி
சேரிக்க தோழி நன்றி வணக்கம்
ம் நன்றி தோழி